ஹ.
ஸ்ஸ்.
ஹலோ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே அ ஹா இந்த சம்மர் உங்களுக்கு எப்டிருக்குனு ஃபீல் பண்றீங்க
ஆமா இன்னைக்கு தலைப்பு வந்து நம்ம பேச போறது அ கோடை காலத்த பத்தி பேச போறோ ஏன்னா கோடை காலன்னும்போது வந்து நம்ம ஆ எவ்ளோ வெயில் தாக்கோ வந்து இந்த இந்த வருஷத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு போன வருஷத்த காட்டிலு
ஆமா ஆர்க்டிக் அன்டார்டிக் போல்ஸ் எல்லா மெல்ட் ஆகுது ஆ சீ என்ட்ரோச்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது லேண்ட் வந்து சீக்குள்ள போறதெல்லா வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இப்படியே பொல்யூஷன்னால ல்லா வெயிக்கிள்னுடைய வண்டி போக்குவரத்து எல்லா ஜாஸ்தி இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனக்சைடு அ வளிமண்டலத்துக்குள்ள அதிகஅதிகமா போவதுனால அந்த கிரீன் பெல்ட்டே வந்து ஓட் இப்டி ஆகிட்டு ஓசனுடைய ஸ்ட்ரென்து கம்மி ஆகிட்டே போறதுனால பயங்கர ஹீட் ஆகுது அது மட்டு இல்ல சூரியன் தன்னுடைய அச்சிலிருந்து சற்றே வழுவி நகர்ந்திருப்பதாகவு ஆராய்ச்சிகள் கூறுகிறது இது நிமித்தமாக ஒவ்வொரு ஆண்டு ஆ என்னன்னாக்க இந்த கிரீன் பெல்ட்ன்னு சொல்லக்கூடியது இந்த மரங்களால செடிகளினால வரக்கூடிய அந்த அ பசுமை போர்வை என்பது வந்து அதிகமா அ அ கரைக்கப்படுவதுனால இந்த கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடுனால அது அதிகமா பாதிக்கப்படுவதுனால தா அதிகமான அ சூரியனுடைய கதிர்கள் வந்து பூமிய நோக்கி அதிகப்படியாக விழுவதுனால அதிகப்படியான வெப்பமும் அந்த வெப்ப. தாக்குதலு மனுஷனுக்கு அதிகமா உண்டாயிட்டு இருக்குது இது போற போக்க பாத்தாக்க மனுஷன் ஓடம்புக்குள்ள இருக்குற பிளட்டே பாயில் ஆகும் போல இருக்கு அந்த அளவுக்கு அ கொஞ்ச நேரம் போய் நம்ம வெயில நின்னாவே அல்லது அ ஒரு.. கதவெல்லா அடைக்கப்பட்ட ஒரு ரூம்ல இருந்தாவே ஒடம்புல இருக்க தண்ணி எல்லாமே வெளியில வர்ற மாரியான ஒரு நெலம இருக்குது அப்டியாக ஒரு கீட்டனுடைய வெப்பத்தினுடைய தாக்குதல் வந்து மனுஷனுக்குப்டி இருக்கு நாக்க நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோ ஆனா சிறு சிறு விலங்குகள்ல இருந்து பெரிய விலங்குகள் வரைக்கு இன்னு அதிகமாக அ ஒத்துறவுத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு நெலம காணப்படுகிறது இதனால என்னாகும்னா நாளடைவுல இந்த விலங்குகள் எல்லாம் மடிய ஆரம்பிக்கும்போது அப்டி உணவுச்சங்கிலிலே பெரிய ஒரு ஆ தடை வர
ஆமா ஏன்னா இப்ப பாத்தீங்னா நெறய வந்து நோய்கள் வந்து பரவுது இதனால வந்து நெறய கொப்பளங்கள் அப்றோ காய்ச்சல் அந்த வேர்வனால தலவலி அந்த மாரி நெறயா ஆ நோய் பிரச்சனைகள் வருதா அது மாரி வயதானவும் சரி சிறி ச சிறு பிள்ளைகளு சரி அந்த வெயிலோட உஷ்ணத்த வந்து அவுங்களால அவுங்க ஒடம்பு ஏத்துக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவுங்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்றனால அவுங்களால வந்து அந்த அதிகமா வந்து அந்த வெயில்ல வந்து அவுங்களோட வெளில போகவோ முடிய ஜன்னல் வெயில்ல வந்து ஒரு சில துணிகள் மட்டும் போடணும்னு சொல்லிருக்கறாங்க நம்ம இந்த மாரி கைத்தறி காட்டனு அப்றோ நல்லா மெல்லிய துணிகள் நல்ல காத்தோட்டமா இருக்ற துணிகள் நம்ம இறுக்கமா போடாம அந்த மாதிரி எல்லா நம்ம பயன்படு பயன்படுத்தணும்னா அந்த வெயில்லோட போகும்போது வந்து அந்த வெயில் அதிகமா வந்து நம்மளுக்கு ரொம்ப படாது அந்த மாதிரி எங்க போனாலு வந்து ஒரு சின்ன ஒரு மின் விசிறியோ் அந்த மாரி இல்ல ஒரு தொப்பியோ ஒரு கொடையோ அந்த மாரி வெயிலுக்கு என்னன்னல்லா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மள பாதுகாத்துக்க முடியுமோ அந்த மாரி பண்ணிக்கலா அந்த மாரி வெளியில போகும்போது ஒரு தண்ணீர் பாட்டில் எடுத்துட்டு போகலா ஏன்னா அ அடிக்கடி வந்து நீர் கொறஞ்சுகிட்டே இருக்கறனால நம்மளுக்கு வந்து திடீர்னு மயக்க வந்துரு அதனால அந்த நீர் அடிக்கடி பருகுனா வந்து நம்மளுக்கு அந்த சுத்து மயக்கோ அதெல்லா வந்து வராது உடல்ல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புக்கும் வந்து ஏற்படாது
அ நீங்க சொல்றது மிகச்சரியே அ ஆனா நீங்க சொல்றதெல்லா வந்து வந்த பின் எப்டி காப்பதுன்றத குறிச்சு நீங்க பேசுறீங்க ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு நலமான செய்தி என்னன்னாக்க வருமுன் காப்பது அப்டின்றதுக்கு உண்டான காரியத்த தா நம்ம அதிகமா நோக்கணு அதுதா விஞ்ஞானிகளு இந்த காலத்து கட்டத்துல செஞ்சுக்கிட்டு அ அறிவிப்புகளு எச்சரிக்கைகளு கொடுத்த வண்ணமாகவே இருக்குறார்கள் ஆக இந்த பூமியினுடைய வெப்பமயமாகுதல் எப்டி தடுக்கலா எப்டி தடுக்க கூடு அதனுடைய விளைவுகள் இப்பதைக்கு எப்டி இருக்குது இனி வருங்காலங்கள அப்டிதா போன ஆண்டு காட்டிலு இந்த ஆண்டு வெப்ப ஜாஸ்தி போன ஆண்ட காட்டிலு இந்தாண்டு பனி ஜாஸ்தி அப்டின்னு சொல்லி நாம பாக்குறோ அப்ப இனி வருங் காலங்கள இப்டியாக வெப்பநிலைய அளவு வந்து கூடிக்கிட்டே போச்சுன்னாக்க எந்த அளவுக்கு போகு எதுல கொண்டு போய் முடியுனு சொல்ல முடியாது ஆக முற்றிலுமாக ஜீவாதாரமற்ற ஒரு நெலைக்கு நம்ம மனுஷர்களும் சரி மற்ற உயிரினங்களும் சரி தள்ளப்படுவோ ஆக்சிஜன் மண்டலத்தில வேறுபாடு வரு ட நீர்நிலைகளில வேறுபாடுகள் வரும் செடியினுடைய வளர்ப்ல அவருடைய அடர்த்தியில வேறுபாடு வரும் இதனால இன்னும் தா வந்து மோசமான ஒரு நெலமை வரு அப்போ மனுஷன் என்ன உணரணும்னா என்ன பாதுகாக்கிறது மட்டுமல்ல நா எப்டி வந்து இந்த பூமியையே வெப்படை வெப்பமடைதலில் இருந்து நாம் எப்டி காப்பாற்ற போறேறோ எப்டி சதோஷ்ண நிலை திரும்பமாக ஆதி காலத்தில் இருந்தது போல நலமுடயதாக எப்டி மாற்ற முடியு மாற்ற முடியு கண்டிப்பா ஆனா என்னாக்க ஒரே ஒரு விஷய என்ன அதுக்கு கட்டுப்பாடு யார் எடத்ல இருக்குனாக்க மனுஸ எடத்ல தா இருக்குது ஆக ஆவதும் சரி அழிக்கப்படுவது சரி மனுஷன் தான் என்று சொல்லும்போது ஆக ஆக்கப்பூர்வமான ஆற்றலை பெற்ற மனிதன் என்ன பன்னனு எழும்பி இந்த புவி வெப்பமாதலை எப்டி தடுக்க முடிய தூண்றதுக்கு தா வந்து மிக மிக அவசியமான ஒரு தேவை என்பதை உணர்ந்து இந்த நிமிஷத்துக்கு தேவை என்பதை உணர்ந்து எல்லாரு வியாபார பண்ணலா பண ஈட்டலா நமக்கு வேண்டிய காரியங்களா எல்லா சொல்லலாம் நக வாங்கலா டிரெஸ் வாங்கலா கோயில் ஸதலங்களுக்கு போகலா எல்லாம் எல்லா ரைட்டு தா ஆனா அத செய்யறதுக்கு மனுஷன் உயிரோட இருக்கணு அவருடைய சந்ததி காக்கப்படணும்னா கண்டிப்பா எல்லாரும் ஆ மனதுல கொள்ள வேண்டிய காரிய என்னன்னாக்க என்னால இந்த புவி வெப்பமடைதல நான் எப்டி தடுக்க முடியு ஆக ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கார் எடுத்துக்கிட்டு போறதோ நடந்து போற காரியங்கள விட்டுட்டு சைக்கிள போற காரியத்த விட்டுட்டு அதுக்குன்னு பஸ் ஏறி போறதோ விமானத்ல போறதோ அப்பேற்பட்ட ஒரு ஒரு வசதி வாய்ப்புகளோடு கூடிய ஒரு நகர்ப்புறமான ஒரு வாழ்க்கையை வேண்டாம் என்று நான் கருதுகிறேன் அது படிப்படியா நம்ம குறைக்கும்பொழுது அதுக்குண்டான எல்லா காரியங்களும் சீரருந்த பண்ணப்படும் பூமியானது காக்கப்படு ஆக ஒரு சொற்றொடர் உண்டு பல நாட்களுக்கு முன்னாடி சென்னையில வைக்கப்பட்டிருக்க ஒரு பதவு நா பாத்தே அதுல என்ன எழுதி இருந்ததுனா நீங்க வந்து உங்களுடைய சந்ததிக்கு வந்து நீங்க ஆசிர்வாத கொடுக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டா இந்த புவி எப்டி இருக்கோ அத அப்படியே பத்திரப்படுத்தி உங்களுடைய சந்ததிக்கு நீங்க அ கடத்துங்க குடுங்க வைங்க என்று சொல்லப்பட்டிருந்தது இது எவ்ளோ பெரிய ஒரு உண்மையான காரியோ இல்லையா உண்மையாலுமே நம்மளுடைய சந்ததி வந்து பெருகணு நல்லா இருக்கணு அவருடைய காரியங்கள் எல்லா வெற்றி வாகையோடு காணப்படணும்னு சொல்லப்படும்பழுது அதுக்கு ஏற்ற ஒரு அடித்தளமான காரியந் தா வந்து இந்த பூமியை காத்தல் சூழ்நிலையை காத்தல் ஆக நம்மையு காத்துக் கொள்ளலாம் நமக்கு வருகின்ற சந்ததியையு காத்துக் கொள்ளலாம்
ஆமா இந்த அ அது மாதிரி அ இந்த வேலை செய்தளை எடுத்து வந்து பாத்தீங்கனா வெயில்ல வந்து நெறய அந்த வாக்கு வாகனங்கள் எல்லா நிறுத்திட்டு போகும்போது வந்து அந்த சூட்டுக்கு வந்து அது வந்து உடனே தீப்பத்தி எரிய்ரது அப்புறோ இந்த குளுர்பானம் வீட்ல பயன்படுத்துற அந்த குளுர்பானங்கள் எல்லா வந்து என்னவா என்ன ஆகுதுன்னா அ நம்ம அந்த பின்னாடி இருக்க அந்த கம்ப்ரசர்ல வந்து என் ரொம்ப அதிகமா சூழ் தெரியு எ தீப் இந்பத்த ஆரம்பிச்ச அதனால வெயில் காலத்துக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதையு வந்து அதிகமா ரொம்ப பயன்படுத்தாம அதே சமயத்துல அப்புடி பயன்படுத்துனாலு கவனமாகவு பயண பத் தின்ன மின் கட் டு நாலா வந்து ரொம்ப அதிகமா இருக் கொஞ் சொல்றாங்க அப்ப அந்த வெயில் காலத்துல வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறது அந்த குளுரு இதுதா குளிரூட்டுறதுதா அப்ப வந்து நம்ம ச மட்டும் போடாம அதையு நம்ம பயன்படுத்துறனால இரவு நேரல நறைய வந்து மின்வெட்டுகள் இப்ப எங்க பாத்தாலும் மின்வெட்டு மின்வெட்டுனே நம்ம எல்லா எடத் துலயு பாக்குறோ அதே மாத் திரி அம் அ அ நறைய இந்த வெயிலுக்கு வந்து உணவுகள் வந்து நம்ம முக் கியமா அந்த நீர் ஆகாரமான மு முள்ளங்கி அப்புறோ வெள்ரிக்கா இந்த மாரி வந்து நா நீருள்ள அந்த காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கிட்டாவே வந்து நம்ம அந்த வெயிலுக்கு தேவையான அ சத்துக்கள் நம்மளுக்கு வந்து நம்ம அதிகமா நம்மளுக் க்கு தேவப்படு அது மாரி மோரு அப்புறோ அ பழசாறு அந்த மாரி தண்ணீரு இந்த மாரி நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டே வந்தாவே வந்து அ கல்லீரல் பிரச்சனைகள் எதுவு வராது நம்மளுக்கு நோய் தொற்றோ இல்ல நோய் பிரச்சனைகள் எதும் வராது அந்த வெயில்ல வந்து நம்மள ஒடம்பு சூட்டு வந்து நம்ம தனிக்க உதவி செய்யு முக்கியமா பெண்கள் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அதிகமாவே வந்து உடல் சூட்டு கொஞ்சோ அதிகமா இருக்கு அதுவு இந்த வெயில் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அவங்களுக் ஓ ஆமாக் கட்டுப்படுத்தாத ஒரு இதுவா இருக்கு ரொம்ப தலைவலி வயிறு வலி ஆ அந்த மாரி பிரச்சனைகள் ஒடல் பிரச்சனைகள்லா நம்ம அதிகமா எடுத்தோ அதனா அதனால அவங்க குளுர்ச்சி ஊட்ற மாரி தெனமு இரண்டு முறையாவது குளிக்கணு அதுக்கப்புறோ நறையா நல்ல காத் தோற்றமான துணிகள போடணு வெளில எங்கயாவது போனா கூட வே நிழல் இருக்குற மாரில ரொம்பா வித்தியசம்னா அ போயினா இல்லன்னா மத்த நேரத்துல ஒரு அஞ்சு மணிக்கு மேல நாலு மணிக்கு மேல வெளில பயணம் பண்ணுனோம்னா அந்த டைம்ல பயன் பண்டோ பயணம் பண்ணுனோன்னா நல்லா இருக்கு ஏன்னா இந்த வெயில் காலத்துல வந்து சும்மாவே வந்து நம்ம ஒடம்பு வந்து ரொம்ப ஒரு மாரி சோர்வா இருக்கு அது மாரி இந்த காலை நேரத்துல வந்து நம்ம போய் ஒரு அலுவலகத்துக்கு போய் சேறதுக்குள்ளயே வந்து அவ்வளோ டயர்ட் ஆயிடுது ஏன்னா நீரு அந்த வேர்வை எல்லா ரொம்ப இதாயி அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு தருணமா இருக்கு நம்மளுக்கு
மிகச்சரியா சொ சொன்னீங்க நன்று ஆனா பாருங்க இது அ க குளிர்பானங்கள் குடிக்கிறது ஏசி போடுறது இது எல்லாமே வந்து தற்காலிகம் மான ஒரு பலனத்தா தரும் அப்போதைக்கு நம்மள வந்து என்ன பண்ணலான்
பொய் வெளையாடு
வெப்ப தாக்கத்துலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்ளலாம் சற்றே நமக்கு ஒரு சௌகரியமான ஒரு நிம் இல்லையாய் நிம்மதி இருக்குதுன்றது நம்மம் இதோடெல்லா ஆனா அது வந்து அ அது சொல்ல போனா உண்மையிலுமே அது கேடு கேடுதா ஏனா ஏசி தியே எவ்ளவுக்கு எவ்ளவு நம்ம அதிகமா யூஸ் பண்றோமோ அவ்ளவுக்கு அளவு கார்போஃளோரோ அப்படின்னு சொல்ற கூடிய கார்பன்னானது வந்து அதிக அளவு வான்வளிக்கு கடத்தப்படுவதனால அது இன்னும்தா வந்து கேட ஒரு உலகு க்கிம ஒழிய அந்த பசுமை பெல்ட வந்து கரைக்கும ஒழிய அது வந்து நல்லது பைக்கு நம்ம சொல்ல முடியாது ஆக எவ்வளவுக்கு எவ்ளவு வந்து சொல்றாங்க இல்லையா கம்மிய வச்சுக்கங்க இருபது இருவத்தி நாலு அப்படிதா வச்சுக்கங்க அது வைக்க போதே தனியம் போட்டுக்கங்க ப்பிட்டியாங்க அப்பிடின்னாக்க இந்த ஏசி மிஷின்லா திடிர்ன்னு தீப்பிடிச்சி ஏரியுது அப்பிடின்றாங்க படுத்திருக்கு போதே அவங்க அது தெரியாம தூக்கத்திலயே ஏசி வெடிச்சி ஃபயர் ஆகும் போது குடும்பமே செத்து போற ஒரு நிலம வருது ரொம்ப நெறைய கேடான விஷயங்கள் அதுமிர திர்ரல்ல இந்த வியாதிய உண்டு பண்ற கிருமிகள் பாத்தீங்களா ம் சரி